இ ஆ நல்லாருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விசேஷமான நாட்கள்னு ஒண்ணு இருக்கு ஒரு எப்டி சொல்றது நம்ம திருமண நாள் ஆகட்டு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பிறந்த நாள் ஆகட்டும் இல்ல நம்ம குடும்பத்துல உள்ள பிறந்த நாள் அந்த மாதிரி இருக்கு அந்த மாரி இருக்கும்போது நெறைய பேர் வந்துட்டு ஒரு அனாத இல்லத்துக்கு போய் அவங்க உணவுகள் வந்து அவங்க பரிமாறதோ இல்ல வந்து என்னால வர முடியலனாலும் செரி இருந்தாங்க காசு கொடுக்குற நீங்க வந்து இந்த மாரி இது பண்ணிருங்க ஏன்னா சில நல்ல விஷயங்கள் வந்து செய்வாங்க வருசா வருசோ வந்து அதை பண்ணுவாங்க அந்த மாரி சென்ற உங்க பிறந்த நாள் அப்ப நீங்க வந்து அந்த ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபக இருக் அத பத்தி சொல்ல முடியுமா நல்ல விஷயங்கள் பண்ணது இல்ல கெட்ட விஷயங்கள் பண்ணது எதுனாலும் அத பத்தி சொல்ல முடியுமா
கண்டிப்பா தோழி இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க ஒரு நல்ல விஷயமோ ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப் பு அப்டினு சொல்லா அன்னைக்கு வந்துட்டு நா வந்துட்டு யூஷுவலா என்ன பண்ணுவோன்னா நாங்க வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஒரு கேக் கட் பண்ணலான்றது முன்னாடியே நாங்க வந் பிளான் பண்ணிட்டு ஒரு கேக் ஆர்டர் குடுத்துருவோ அந்த மாரி வந்துட்டு கேக் வாங்கிட்டோ என்னோட பைய வந்துட்டு ஒரு ஸ்பெசலா எதாது பண்ணனுனு சொல்லிட்டு எப்பயு சொல்லுவா அதுனால வந்துட்டு காலைல எந்திருச்சு என்ன பண்ணனா ஒரு பூரி பண்ணே பூரி மசாலா அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு மத்தியானத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு பிரியாணி மாரி பண்ணிட்டே நானு பண்ணிட்டு வந்து செரி ஓகே நம்ம வந்துட்டு கோயில் போலா அப்டின்னு சொல்லிட்டு ஆ அன்னைக்கே புது ட்ரெஸ் வந்துட்டு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு கொஞ்சோ ஸ்பெஷலான பர்த் டேனே சொல்லலா ஆ அதனால வந்துட்டு அந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆகு இல்லையா அந்த ஒரு ஏஜ் வந்துட்டு வந்ததுனால வந்து சரி ஓகே கொஞ்சோ ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணலான் சொல்லிட்டு கோயிலுக்கெல்லா போயிருந்தோ ஆ கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணோனா அங்க எப்பயுமே
தோழி நீங்க பேசுறது சரியா கேக்கல தோழி
இப்போ கேக்குதா ஆ இப்ப கேக்குதா
இது சொல்லுங்க தோழி
ஆ நா வந்துட்டு சாய்பாபாவோட டிவோட்டி அப்டின்னு சொல்ட்டு சொல்லலாம் சில பல வருடங்களாவே அத வந்துட்டு அதனால வந்து நாங்க வந்து எப்பயு வந்து ஆ தேர்ஸ்டே ஆனா கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவே நானு அதனால பர்த்டே வந்து இந்த வருஷோ ஸ் பெஷல்லு அது இல்லாம வந்துட்டு எங்களோட வெட்டிங்டேவு இந்த வருஷ கொஞ்சோ ஸ்பெஷல் அப்படின்றதுனால வந்து ரெண்டுத்தையு சேத்து வந்துட்டு நம்ம இது பண்லா அப்டின்னு சொல்ட்டு கோயிலுக்கு போயிருந்தோ எப்பயு வந்துட்டு நமக்க கோயிலுக்கு குடுக்கறது வழக்கம் ஏன்னா வந்துட் அவுங்க ஒரு இவ்வளோ அமௌண்ட்ன்னு குடுத்தோன்னா ஒரு அம்பது பேருக்கு வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க இதே வந்துட்டு கொஞ்சோ அதிகமா அமௌண்ட் கொடுத்தோனா நூறு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க தேர்ஸ்டே தேர்ஸ்டே எவி தேர்ஸ்டே அந்த மாதிரி அது அதனால பெரிய ஒரு கோயில் இருக்கு எங்க வீட்டு பக்கத்து நாங்க அங்க போய்ட்டு இவ்ளோ அமௌன்ட்டுனு சொல்லிட்டு குடுத்துருவோ நீங்க வந்துட்டு எல்லாருக்கு சாப்பாடுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடுங்க அப்படின்ற மாரி அதுனால இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சோ ஸ்பெஷலுன்றனால கொஞ்ச அதிக அமௌண்ட் குடுத்து இந்த மாரி வந்துட்டு போ சாப்பாடு போட்ருங்க அப்டின் சொல்ட்டு நாங்க குடுத்துட்டு அன்னை வந்துட்டு சாமி கும்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறமா எம் நாங்க வந்துட்டு என்ன பண்ணோ அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு கொஞ்ச ஸ்பெஷலா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நாங்க நாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க கிஃப்ட் கொடுக்குறே கிஃப்ட் பண்றே அப்படின்னு சொல்ட்டு சொன்னாங்க ஓ செரி ஓகே போகலா அப்டின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வை கடைக்காக போனோ ஆ போயிருந்த நேரத்துல வந்துட்டு என்ன பண்ணோ செரி சும்மா போகலா அப்படின்தா போனோ போய் பாத்துட்டு என்ன பண்னோனா எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி குடுத்தாங்க ஒரு கோல்டுல அப்டியு சொல்லலா எனக்கு வேண்டான்னுதா சொன்னே என்னங்க நீ வந்துட்டு அவ்வளவா எனக்கு இஷ்டப்படாது ஏன்னா இருக்குற பிரேஸ்லெட்டே வந்துட்டு எனக்கு லைட்டா கட் ஆயிடுச்சு அத வந்துட்டு செரி பண்ணணுமே அப்டின்ற ஒரு யோசனேலயே இருந்தே ஆனா வந்துட்டு நீ புதுசாவே வாங்கிக்கோ அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஆ பிரேஸ்லெட் வாங்கி குடுத்தாங்க அது செரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க போய் ஏன்னா வந்துட்டு இந்த வருஷம் ஸ்பெஷலுன்றதுனால எவ்ரி இயர் வந்துட்டு வாங்க மாட்டோம் இந்த வருஷோ கொஞ்சோ ஸ்பெஷல்லு ஞாபகார்த்தமா வெச்சுக்கணு அப்படின்றதுக்காக ஒரு பிராஸ்லட் வாங்கி குடுத்தாங்க செரி அப்ரமேட்டு அங்க அங்கயே வந்துட்டு ஒரு சீட்டு போடுறா மாதிரி வந்துட்டு கொஞ்சோ கன்வின்ஸ் பண்ணி போட வெச்சிட்டாங்க செரின்னு சொல்ட்டு அதையு போட்டுட்டு அதுக்கு ஒரு கிஃப்ட்டு குடுத்தாங்க என் பர்த்டே அன்னைக்கு அந்த கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குக்கர் குடுத்தாங்க ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் வேற வந்துச்சு செரின்னு சொல்ட்டு அதையு வாங்கிக்கிட்டு என்ன பண்னேனா அப்புற வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புற வீட்டுக்கு வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு மேங்கோ வந்துட்டு அப்போ சீசன் இருந்ததுனால ஒரு மேங்கோ கேக் பண்ணே ஆனா வந்துட்டு இந்த வருஷம் எனக்கு கேக் பண்றதுக்கு நேரம் அ சரியா கெடைக்கல அதனால வந்துட்டு வெளியே வந்துட்டு கேக் ஆர்ட்ரு பண்ணி ஆ ட்ரிப்பிள் சாக்லேட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு கேக் வாங்குனோ என்னோட பையன்தா செலக்ட் பண்ணா எனக்கு சரியா அது பேர் தெரியல ட்ரிப்பிள் சாக்லேடன்னு தா நெனைக்கிறே அந்த மாரி ஒரு கேக் வாங்கிட்டு அத வீட்டுல வந்துட்டு நம்ம ஈவி்னிங் ஒரு சிக்ஸ் தேர்டிக்கு மேல கட் பண்ணோ கட் பண்ணிட்டு வேறல்லா போட்டோல்லா எடுத்தோ அதுக்கப்புற வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு செரி ஓகே டின்னருக்கு வெளிய போலா அப்டின்னு சொல்ட்டு வெளிய போனோ போயிட்டு நல்லா அன்னைக்கு பிரியாணிதா சாப்ட்டோனு நெனைக்கிறே அ நல்லா வந்துட்டு போய் சாப்ட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்ளதா அன்னைக்கு வந்துட்டு இப்டிதா வந்துட்டு என்னோட பர்த்டே போச்சு இந்த பர்த்டே வந்து கொஞ்சோ ஸ்பெஷலா வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ஒரு நகை வாங்குறா மா ட்ரீ அவ்ர சீட்டு போடுறா மாத்ரி இன்னு ஒரு ஒரு வர்ஷத்துக்கு போடுறா மாதுரி இந்த மாதிரி விஷயங்கள்ல்லா நடந்து அவரு கிஃப்டும் வந்துட்டு அவுங்க குடுத்தாங்க இல்லையா அதெல்லா வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது அப்டினு சொல்லாம் இந்த பர்த்டே வந்து கொஞ்சோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருந்துச்சு அப்டின்னு சொல்லா உங்ளு
சரிங்க மம் பரவாயில்லைங்க தோழி பரவால்லங்க நறைய விஷ்யம் வந்து சொல்லிருக்கீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ நாள் வந்துட்டு என்னோட பிறந்த நாள் வந்து வந்துட்டு நா ஒரு பிறந்த நாளாவே கண்டுக்க மாட்ட ஏனா எல்லா நாளு ஒரு ரேநாள் தா அப்டிங்கிற மாதுரி தா இருக்கும் அதுனால பெருசா வந்து ஒரு இதாவே இருக்காது ஆனா வந்துட்டு இந்த வர்ஷோ எனக்கு பிறந்த நாள் வந்து பாத்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல்லு நா வந்து எனக்கு திருமணம் ஆகி முதல் பிறந்த நாள்னு சொல்லலா அப்போ அந்த மாரி இருக்குற பட்சத்துல வந்து பாத்திங்கன்னா நம்ப கணவர் வந்துட்டு அது மட்டும் இல்லாம இப்போ பிப்ரவரி ரி மாதம் வந்து எனக்கு திருமணம் ஆச்சு அடுத்த மார்ச் மாதமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு அது ரொம்ப ஒரு இதா இருக்கு இல்லைங்களா நமக்கு ஸ்பெஷலா இருக்கு அந்த மாரி இருக்கும் பொழுது வந்து பாத் தீங்கன்னா ஏ கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் தேதி நா வந்து அப்போ சேரி எனக்கு திருமணம் ஆது அப்டிங்கிற காரணத்துனால வேலய வந்து விட்டுருந்தே நா கொஞ்ச ஃப்ரீ ஆயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் தேதி நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்போ ஜாயின் பண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு இன்டர்வியூ எல்லாமே அட்டென் பண்ணி மறுபடியு வந்து மொதல்ல இருந்து இத ஆகுற மாரி இது பண்ணியாச்சு அ ஆனா வந்துட்டு என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப திடீர்னு வந்துட்டு நம்ம வெளியே போலாம் அப்டின்னு சொல்லி சொன்னாரு நீ வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு சேராத இன்னக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் போடு நம்ம வந்து வெளியே போலாம் அப்டின்னாரு நா வந்துட்டு சொன்னே என்னடா இப்பதா வந்து நம்ம சேர்ந்திருக்கோ அதுக்குள்ள இப்படி சொல்றாரே அப்டின் சொல்லிட்டு இது பண்ண அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா சேரின்ன சொல்ட்டு ஒன்பதாம் தேதி நாங்க கெளம்பி வந்து வெளிய வந்தாச்சு அப்பறம் அவரும் வந்து வேலையை விட்டு மதியானம் வந்து வந்தாரு ஹாப்டே அவரும் லீவ் போட்டு அதுக்கப்பறம் ஒன்பதாம்தேதி பத்தாம் தேதி பத்தாம் தேதி என்னோட பர்த்டே ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெளிய களம்பிட்டோ களம்பிட்டு ஒரு மலைப்பிரதேசம் தா போயிருந்தோ அது வந்து எ கணவர் வந்து எப்ப நா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருந்தாரு அப்டின்னா திருமணத்தப்போ வந்து திருமணம் ஆறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ள பாப்போம் இல்லையா அப்ப வந்து இந்த கோயில வச்சு சொல்லிருந்தாரு இந்த மாரி நம்ம இந்த இடத்துக்கெல்லா போலா அப்டின்ட்டுதா அதாது ஒரு எடத்த தா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அந்த எடத்துக்கு போலா சொல்லி இருந்தாரு கரெக்டா வந்துட்டு என்னோட பிறந்த நாள் அப்போ அந்த எடத்துக்கு வந்து கூட்டிட்டு போனாரு தோழி அது வந்து ஒரு நல்ல அனுபவமே இருந்தது நாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போய் இது பண்ணுவோ என்னதா இருந்தாலு நம்ம வீட்டு பக்கத்ல கோயில சாமி கும்ட்டாலு நம் பிறந்தநாள் அன்னக்கு நாம ஒரு மலைப் பிரதேசத்துல போய் அங்க இருக்கற ஒரு அஹ் கோயில வந்து சாமி கும்ட்டோம் அந்த கோயிலுக்கு ஒரு வரலாறே இருக்கு அந்த வரலாறையும் சொல்லிதான் வந்ட்டு அவர் இது பண்ணாரு சோ அதனால அது ஒரு பிரசிதி பெற்ற கோயில் தா அந்த கோயில் வந்துட்டு ம் அந்த கோயில்ல இருக்குற எடத்துக்கு அப்பறமா வந்து அது இங்கதா வந்து இருக்கு அப்டிங்கற மாரி சொல்லிருந்தாரு அது நல்ல ஒரு பிரச தி பெற்ற கோயிலு அ நெனச் சேரி அப்டின் சொல்ட்டு அதுக்கு ஒரு நா போற நேரம் பூஜ நடந்துட்டு இருந்தது அதனால நா கொஞ்ச ரொம்ப இதா இருந்தது அப்பற அத பாத்துட்டு நாங்க வந்தோ ஒரு நல்ல அனுபவமாவே இருந்தது ஏன்னா நம்ம ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஊர்ல இல்லாம வித்தியாசமா இன்னொரு ஊர்ல போய் கொண்டாடுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணனே சொல்லலா இல்லங்களா என புது அனுபவம் வந்து கெடைக்கும் அந்த மாரி ஒரு அனுபவ கெடச்சது தோழி
கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களோட கதையு கேக்குறதுக்கு இந்த மாரி வந்துட்டு அ எல்லா பர்த்டேவு ஸ்பெஷலா இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது என்னோட பர்த்டே பொறுத்த வரைக்கு ஒரு யூஸ்வல் டே மாரிதான் இருக்கும் ஒரு ஸ்பெஷலா வந்துட்டு காலயில பூரி அண்ட் ம சாலா வந்ட்டு கண்டிப்பா பண்ணிடுவே அதுக்கப்பற மதியானம் ஒரு பிரியாணி பண்ணுவே அவ்ளோதா இந்த மாரிதா வந்ட்டு ஒரு கேக் கட் பண்ணுவோம் அவ்ளதான் சிம்பிளா வந்துட்டு முடிஞ்சுரும் ஏதோ ஒரு கிப்ட் மாரி வந்துட்டு எனக்கு கொடுப்பாங்க அப்படியே வந்துட்டு போகும் இந்த வர்ஷ தா கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு சொல்லலா அதுவும் வந்துட்டு எனக்கு கே எப்டினா ஒரு பர்த்டேக்கு வந்து எனக்கு நா சொல்லாமே வந்துட்டு எனக்கு யாரு விஷ் பண்றாங்க அப்டின்னு தா நா ஃபர்ஸ்ட் பாப்பே ஏனா முன்னாடில்லா வந்துட்டு நம்ம ஓர் சமூக வலைத்தளங்கள் அக்கௌண்ட்ல வந்துட்டு நம்ளோட பர்த்டே வந்து நமக்கு தெரியு இன்னக்கு வந்துட்டு இவங்களுக்கு பர்த் டெ இருக்கும் அப்டினு சொல்ட்டு அந்த நோட்டிபிகேஷன் மாரி வரும் அப்படி வரும்போது நெறய பேர் வந்து கடகடன்னு பெரிய விஷ்ஷா விஷ் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க அந்த ஒரு இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை இல்லையா யாருக்கு வந்துட்டு நம்மளோட பர்த் டேட் வந்து ஞாபகம் வச்சு நமக்கு விஷ் பண்றாங்க அந்த மாரி வந்துட்டு நா எவரி இயர் வெயிட் பண்ணிட்டே இருப்பே நமக்காக யாரு வந்துட்டு விஷ் பண்ற பாக்கலா அப்டின்ற மாரி இந்த வருஷமும் வந்துட்டு அந்த மாரி நா எதிர்பார்த்த சில பேர் எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு பர்த்டே வந்து முழுமை அடைஞ்சது வந்துட்டு அந்த மாரி இருக்கும்போது தா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லா அதனால வந்துட்டு இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு எவரி இயர் வந்துட்டு ரொம்ப நார்மலாவதா வந்துட்டு சும்மா கேக் கட் பண்றது ஒரு கேக் அதுக்கப்பற ஒரு நல்ல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்டறது ஏன்னா ஒரு பேத்டேன்றது ஒரு பேத்டே அவளோதா என்னோட பையன் பர்த்டே வந்துட்டு நாங்க சிறப்பா கொண்டாடுறது வேற என்னோடது ஏன்னா உ நம்ம சின்ன வயசுல வந்துட்டு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு ஒரு ஆசைதான் இருக்கு ஆனா நாள் ஆக ஆக வந்து ட்டு ஓகே பேத்டே தானே அப்டின்ற மாத்ரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்டின்னு சொல்லா அ அதுதா தோழி
ம் ஆமா தோழி பரவாயில்ல நம்ம பிறந்த நாள்ல இந்த மாரி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நம்ம ஒரு வருஷத்துக்கே அத வந்து நம்ம வச்சு பேசுவோ இல்லைங்களா அது ஒரு நல்ல அனுபவமாவே இருக் கு சோ இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி நன்றிங்க தோழி
நன்றி